லோ
ஹலோ லோ
இப்போ கேக்குதா இப்பங் கேக்குதா
ஹலோ
ஹலோ நா பேசுறது கேக்லயா உங்களுக்கு
இப்பதா கேக்குது
இப்ப கேக்குதா
ம் இப்ப கேக்குது இனி என்னத்த
க கண்டின்யூ பண்ணுங்க
கண்டின்யூ பண்ணு பேசு
ஆ எத பத்தி பேசிட்டு இருந்தோ நம்ம பேஸ்பேக் பத்தி பேசிட்டு இருந்தோ கரெக்ட்டா ஏ பேஸ்புக் பத்தி பேசாண்டாமா
ஆ சேரி எத பத்தி பேசுனாலு பரவால பேசலா பேசுறக்கு ஒன்னு இல்ல அதா சொன்னில்ல வாரத்துல ச்சி இல்ல இல்ல ஒருத்தரு இல்ல வாரத்துல இன்னு மூண் நாள் நா முள் தாணி மெட்டி போடுவ இன்ன கடல மாவு போடுவ நா எது இருந்தா எதுவாது இதுலன்னா
ஐ மீன் கார்டுல யூஸ் மிக்ஸ் பண்ணுவீங்களா ரோஸ் வாட் இல்ல ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவீங்களா
பண்ணிருவ ரோஸ் வாட்டார்ன்னு மெனக்கட்டு வாங்க மாட்ட வாங்குனா இவளுங்க ஊத்தி ஊத்தி வீட்ல இல்லாம ஆக்கிருவானுங்க நா என்ன பண்ணுவ சும்மா தண்ணிலே மிக்ஸ் பண்ணி சும்மா போட்ருவ அது ஆரஞ்சு வாங்குவ லெமன் வாங்க மாட்ட ஆரஞ் வாங்குவ பப்பாயா அந்த மாதிரிதா லெமன் தா எடு
நானு அந்த மாதா சிக்ஸ்டி ருபீஸ்க்குள்ள பேக் ஒன்னு வாங்குவே அது வந்து கேர்டு கூட யூஸ் பண்ணுவே ஆ அறுவது ரூபா இருக்கு அந் இந்த மாரி வாங்கி வச்சுருப்பே ஆனா மத்தபடி சன்ஸ்கிரீன் வந்து ப்ளம்ள சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவேன் வெளிய போம்போது அப்பறோ பான் பான்ஸ்கிரீம் பிளம் தானா எனக்கு அது ரொம்ப புடிச்சிருக்கு இனி அதுல மாய்ஸ்சுரைசர் வாங்கக்கு பாத்துட்டு இருக்கே
ஆ நானு சன்ஸ்கிரீன் அதா வச்சிருக்க அப்றமா எது யூஸ் பண்ணும்னா பிபி கிரீம் இருக்கு இந்த பான்ஸ் பிபி கிரீம்னு சொல்லிட்டு இந்த டப்பால வரது கெடையாது நீளமா டியூப் மாதிரி இருக்கு
நா வந்து யூஸ் பண்றது பான்ஸ்சு ஒயிட் பியூட்
ஒயிட் ஆ அத விட நீ இந்த பிபி கிரீம் ட்ரை பண்ணி பாரு சூப்பரா இருக்கு பேஸ கொஞ்சோ கூட ஃகுளோவா காட்
மா
ஆமா இந்த மாரி டியூப்ல வரும் பாத்துக்கோ ஆ பான்ஸ் பிபி கிரீம்ன்னு சொல்லியிருக்கு அது வந்துட்டு ஒரு மாரி நீல கலர் நீளமா டியூப்ல வரு பாத்துக்கோ ஸ்பெஷல் சின்ன பேக் வேணா ட்ரை பண்ணிபாரு நெஜமாவே சூப்பராக்கு ஏன்னா நான் முன்னாடி இதுதான் பான்ஸ் போய்ட்டு நீங்க இதா யூஸ் பண்ணிட்ருந்த முதல்லல்லா முதல்லதா ரொம்ப காலேஜ் போகும்போதெல்லா அப்புறோ இப்ப ஒரு ரெண்டு மூணு வருஷமாதா ரெண்டு வருஷமாதா இப்ப இந்த பிபிக்ரீம்க்கு சேஞ்சு ஆயிருக்க அது நெஜமே நம்ம பேஸ் கூட கொஞ்சோ க்ளோவா காட்டு நம்ம கெளம்பும்போது
ஆ பழைய ன் வந்து மொதல்ல சன்ஸ்கிரீம் போட்டு அந்த பான்ஸ்கிரீம் அதுக்குள்ள இந்த பிபி கிரீம் யூஸ் பண்ணணு அப்டிதான
வேற ஏதாது சீரம் ஏதாவது வச்சிருப்பீங்க பரு எல்லா வராதுக்கு நீயாசனமைச்சீரம் அந்த மாரி இருக்குல்ல சோ அந்த இனி பருக்கு வந்துட்டு மோஸ்டா நீயாசனம்படி சீரம் யூஸ் பண்ணுவாங்க
நீங்க என்ன சீ பிராண்ட் யூஸ் பண்றீங்க சீரம்
அதா நீயாசனமைடி சீரம் தனியா கடைக்கு ஆமா நம்ம இதுல இதுலே கெடைக்கு நைக்காலே கிடைக்கு
நைக்கா நம்மூர்ல அவைலபிள் இருக்கா
ஆமா நால்லா ஃபுல்லா எல்லாமே நைக்கால தா வாங்குவே நமக்கு எனக்கு அதுலதா கொஞ்சோ லாபமாவு இருக்கு எல்லா பொருளு கொஞ்ச ரேட்டு கம்மியாவு இருக்கு நமக் பாக்கும்போது அ நா உனக் அது என்ன ப்ராண்டுன்னு பாத்துட்டு சொல்றே ஓகேவா
லிங்க் அனுப்புங்க
ஆ நியாசினமடு சீரம் அது தா ஒனக் ரொம்ப பரு இருந்தா சாலிசிலிக் ஆசிட் சிரம் அது கூட யூஸ் பண்ணலா இது ரெண்டுமே அது பரு
நியாசினமே நா ட்ரை பண்ணி பாக்கறே ஏனா வந்து இப்ப கொஞ்சோ பரு மங்கிருக்கு அன்னைக்கு நீங்க என்ன பேங்குல வெச்சு பாத் துருன்னே இப்ப எனக்கு பரு மங்கி கொஞ்சோ ஃபேஸ் கொஞ்சோ க்ளோ ஆய்ருக்கு இந்த இது ஒரு க்ரீம் தா யு ஐ மீன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சஜ்ஜெஸ் பண்ணது அது மட்டுந்தா யூஸ் பண்ணிட்ருக்கே அது இப்ப கொஞ்சோ
கூட அப்பிட்னா இது நீ வேணா யூஸ் பண்ணி பாரு இந்த சீரம் தா ரெகுலரா அப்டியே போடும்போது நம்ம பருவெல்லா அது கொஞ்ச காணாம போகு ஏனா எடைக்கு எடைல் நா சொல்லீர்ந்தேல்ல ஊட்டி போய்ர்ந்த டைம் பரு நெறைய வந்துட்டு சோ அப்ப இந்த அப்ப அந்த டைம்ல ரெகுலரா போட்டுட்ருந்தே இன் டெய்லியு இல்ல எங்யாது வெளிய போற துக் முன்னாடி இப்ப சன்ஸ்கிரீன் போட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்றோ இத போடுவே சீரத்த போட்டு அப்றோ அது கொஞ்சோ காஞ்ச அப்பறமா தா பி பி க்ரீம் போடுவே நா மோஸ்ட்டா இல்ல நா மோஸ்ட்டா சன்ஸ்கிரீன் கூட போட மாட்டே என்ன பண்ணுவேனா ஃபேஷியல் இப்ப அவசரத்துக் எங்யாது கெளம்புறோன் வெச்சிக்யே போய் மோ குளி மேல் குளிச்சுட்டுல்லா வந்துட்டு உடனே பி பி கிரீமு ஒரு காம்பேக்ட்டு ஒரு எண்ணூர்ருபா வருது ஒரு பேரு வந்து காம்பேக்ட் ஒரு வைலட் கலர்ல இருக்கு ஓகேவா அதாவ்து அந்த பாக்ஸோட கலர் வந்து ஒரு வைலட் கலர்ல இருக்கு அந்த காம்பேக்ட் அவ்ளதா இந்த ரெண்டுந்தா என்னோட ப்ராடக்ட் நெஜமாவே நா எங்யாத்
நா காம்பெக்ட் பவுடரல்லா யூஸ் பண்ல நா வந்து இந்த ஒய்ட் ஒன் ஃபேஸ்க்கு ஒய்ட் ஒன் பவுடர்ருக்
ஆ நா ஒய்டோன்லா முன்னாடி யூஸ் பண்ணே அதலா விட்டே நா காம்பேக் ட்டுக்கு மாரி ரொம்ப வர்ஷோ ஆயிட்டு எனக்கு நா சாதா பவுட்ரே போட்றதே கெடையாது அது சாதாரணமா வீட்லருக்குல்ல பான்ஸ் பவுட்ரே அந்த மாரி
ஆ காம்போக்ட்லா ரொம்போ ரேட்டு ஜாஸ்தி இருக்கு செல இது வந்து செட்டு ஆக மாட்டிங்குது
அப்டி ஆனா எனக்கு அது ஒரு இப்ப நா ஒன் லேக் மேல ஒரு சிக்ஸ் சம்திங் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு ஒன்னுருக்கு சோ நம்ம அதுக்கு கேமரா வச்சு பாத்து வாங்கலா எனக்கு லேக்மீய விட இப்போ ஃபிட்மியா சம்திங் எதோ ஒன்னு சோ அது கொஞ்ச செட்டாயிருக்கு சொல்லீட்டு அ நம்ம ரெகுலரா நா என்ன எங் எங்க வெளிய எப்பனாாலு அந்த காம்பெக்ட்டு தா அ பவுட்ரு சாதா பவுட்ரு நா போட்டதே இல்ல நெஜமாவே நா போட்டதில்ல கொஞ்சோ அதாவ்து எண்ணூர்ருபா எல்லாமே எனக்கு தௌசண் நா ஓரளவு க்கு என்னோட ஒவ் வ் அதாவ்து எ ரெண்டு மாஸ்த்துக் ஒருக்கா ஒரு டூ தௌசண் பட்ஜெட் ஆகு என்னோட இதுக்கெல்லா வாங்கறதுக்கு ஏனா ஒரு எ மஸ்காரா வாங்வே ரெகுலரா டபுள் மஸ்காரா மாதிரி சோ நா கண்ணுக்கு மை போட மாட்டே அதுனால அது எனக்கு தேவப்படாது
லேக்மீ காம்பெக்ட் பவுட்ரு நல்லாருக்கா
ஆ சூப்பரா இருக்கு அது
எனக்கு நீங் வந்து லேக்மீல காம்பெக்ட்டு நியாசெனைடுக்குள்ளது எனக்கு சே அப் டி அதே பி பி க்ரீமே அனுப்புங்க ஒருவேள அது வேற எதா வாங்கிட்டேன்னா அந்த மூணயுமே எனக்கு நீங்க அனுப்புங்க எ லிங்க் எ நைக்கா இருக்கு ஆனா நா யூஸ் பண்ல நீங்க லிங்க் எனக்கு அனுப்புங்க நா
நீங்க ம் நைக்கெல வரலா பிரச்சன இல்ல நைகல்லா உடனே வந்துரு பாத்துக்கோ நால் நாள்தா
இப்ப நம்ம மாய்ஸ் ரேஸ்கு பதிலா அத வாங்கி யூஸ் பண்லால நியாசினமேடு
ம்
நா வந்து பிளம் ம் நா பிளம் தா யூஸ் பண்ணிட்டு இருக்கே சன்ஸ்கிரீனு அப்றோ வந்து பான்ஸ் கிரீம் போட்டுட்டு ஒய்டோன் பவுடரு அவ்ளதா ஐலைனர் போட மாட்டே மஸ் மஸ்கார ஒன்னு வாங்கி வச்சிருக்கே லாக்மில இந்த மஸ்கார மட்டு யூஸ் பண்ணுவே
அத நானு ஐலனர் போட மாட்டே போட்டா கண்ணு எதோ ஸ்மெஜ் ஆன மாரி நமக்கே ஃபீல் ஆயிரு அதெல்லா எனக்கு அது போடவு தெரியாது
மீல ஒரு ஃபோர் ஹண்ட்ரடா போர் த்ரீ ஃபிப்டி சம்திங் அதுக்கு ஒன்னு வாங்கி வச்சுருக்கே
ம்
ஆனா அது போடுவே எனக்கு நீங்க இத எனக்கு மூணுக்கு நீங்க எனக்கு அனுப்புங்க அத பாத்தே ஏன்னா எனக்கு வந்து பான்ஸ் தீர போது நா இனி ஆ ஏனா நா வந்து பான்ஸ் ஏனா கிரீம் வாங்குன சொல்லி இருக்கு ஏன்னா எனக்கு பான்ஸ் தீர போது நாளைக்குதா எனக்கு கடைக்கு போய் வாங்கணு ஆ பிபிக்கு ஆமா ஆமாங்க அப்பலோல்லலா இருக்கு நாளைக்கு எப்னா கடைக்கு போனு
நீயு ட்ரை பண்ணிப்பாரு செட் ஆகு கண்டிபா செட் ஆயிரு நானே இடைல தா மாத்துனே என்ன நா ரொம்ப வருஷமா பிபின் யூஸ் பண்ற கான்சென்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தே நா சொல்லப்போனா காலேஜ்ல இருந்தே நா இத்தன வருஷமா யூஸ் பண்ட்ருக்க
நா தா பான்ஸ் பிபி கிரீம் ஒன்னு வாங்கி நாளைக்கு அவங்கள வாங்கிட்டு வர சொன்னா அதுவு இந்த ஒயிட் டோன் பவுடரயு போட்ருவ ஏன்னா ஒய்ட்டு எனக்கு ஃபேஸ்க்கு செட் ஆய்ட்டு மல்ல அங்க எ தங்கச்சின யூஸ் பண்ணாங்க அனால எனக்கு ஒயிட் ஒன் வந்து செட் ஆயிட்டு காம்பக்ட் பவுடர் பொறுத்த வரைக்கு
அது இது எது தெரிமா நம்ம
லிங்க் ஷேர் பண்ணுங்க அந்த பிபி கிரீமு சீரமு லிங்க் ஷேர் பண்ணுங்க
ம் நா அத ஷேர் பண்ற இந்த எதோ சொல்ல நெனச்சனே இது போடுவாங்கல்ல பிரைமர் சம் அந்த மாரியல்லா இருக்குல்ல சோ அதெல்லா எதுமே போட மாட்ட ஆமா நாலா எதுமே
போட்டதே கிடையாது
அந்த கண்டைனர் லிக்யூடுலல்லா இருக்குல
அதெல்லா எதுமே போட மாட்டே நா வந்து இப்போ ரொம்ப சிம்பிளா அந்த சன்ஸ்கிரீமு இப் இப்பதா யூஸ் பண்றே
ம் இந்த டெக்சர் அதாவது இந்த பிபி கிரீம நம்ம போடுபோது அந்த டெக்சர குடுத்துரு அதுக்கு அது நம்ம அது பாக்கு போதே நமக்கு அந்த கலர் அப்டிதா இருக்கு அதுல ஃபேஸ்ல கொஞ்சோ கொஞ்சோ டாட் டாட் ஃபர்ஸ்ட் நம்ம அது தேச்சு ரப் பண்ணி எல்லா இடமு இது பண்ணி ஈவனா கரெக்டா ஸ்ப்ரெட் பண்ணி விடும் போது அப்றோ அந்த காம்பக்ட் போடு போது அப்டிபிட் ஆயிரு நீ இது அது போடனாலு ஒயிட் ஒன் போட்டாலு அப்டிபிட் ஆயிடு உனக்கு இந்த பவுடர் சூப்பரா இருக்கு
அ அப்போ இது ஆமா ஒய்ட் ஒன்னுமே ஃபேஸ்க்கு மட்டு தான அது செட்
ஆ எங்க மூணு பேருமே நாங்க அதா யூஸ் பண்றோ அப்புறமா என்னென்ன ஒரு பாடிவாஷு அதாது இது என்ன சொல்றது பாடிலோஷன் வச்சிருக்கே
நா வந்து பாடி லோஷன்ல நா வந்து இது ஃபே பெர்ஃப்யூம் அடிட்டு நா வந்து பெல்லாவேட்டா அந்த மாரி பெர்ஃப்யூம் யூஸ் பண்றது இந்த கொஞ்சோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபை ஹண்ட்ரட் தௌசண் ரேட்டுக்கு பெர்ஃப்யூம் அடிட்டு அதனால இப்போதைக்கு பல்லாவிட்டதா வச்சிருக்கேன். இன்னெம் அடுத்து நியூவா ஏதாவது. ட்ரை பண்ணணு எங்க இவுங்க ஃபாரின் போனாங்கன்னா அதே வாய்ங்ட்டு வருவாங்கல்லா அதுனால ஃபிர பிரச்சன இல்ல இவுங்குளுக்கு இப்ப சிம் பண்ணிட்டா நல்லா ரெண்டுவேத்துக்கு கேல்ஸ் அண்ட் பாய்ஸ் உமன்ஸ்க்கு மென்னுக்கு தனி பெல்லாவேட்டா உண்டு தௌசண் ருபீஸ்க்கு ஒன்னு அதுல ரெண்டுபேதுக்கு ஆளுக்கொன்னு வாங்கி வச்சிருக்கோ அப்புறோ நா வந்து தனியா எனக்கு அந்த பி பி கிரீம் அப்ப நா ட்ரை பண்ணி பாக்குறே பான்ஸ்
ஆ அது ட்ரை பண்ண நல்லாதான் இருக்கும் எனக் அது செட்டாய்டுச்சு எங்க வீட்ல நாங்க மூணு பேருமே அதா யூஸ் பண்றோ
மேபி நா பான்ஸ் க்ரீம்ஸு யூஸ் பண்ணால அது பான்ஸ் பி பி க்ரீம் செட்டாகுமா இருக்கு அதா பாத்து அதுமே ரேட்டு கம்மி தான ஒன் பிப் டி சம்திங் தான வரும்
ஆ இது ரொம்ப ரேட்டு கம்மி ஒன் ஃபாட்டி ஃபை ஒன் டுவென்ட்டி ஃபை சம்திங் அதுதா வரு அவுளதா வரு இது ரொம்ப நாள் போகும்பாத்துக்கோ ஒரு காபாட்ல் ஒரு கைடியூப் வாங்குறேன்னா எனக்கு ரெண்டு மூணு மாசத்துக்கு மேல போகு இது ரொம்ப நாள் போ இல்ல அதுவே ரொம்ப நாள் போகும் கொஞ்சம் எடுத்தாலேயே நமக்கு அது வந்துட்டு என்னவா இருக்கும்னா ரொம்ப பேஸ் இப்பெல்லா ஃபேஸ்லா அப்டியே கரெட்டா நம்ம திக்காயி அப்ளை ஆயிரு அங்கங்க வச்சாலே அது அதுனால் நம்மன் இந்த பான்ஸு மாதிரி அந்த மாரி தெரியாது அது ஒரு
நீங்க எனக்கு அந்த நியாசின்னமை சீரம் மட்டு பாத்து அனுப்புங்க
மீடிமா வந்துஸ் அது தெரில ஞாபகோ இல்ல நா பாத்துட்டு அனுப்புற அது எப்ப நா அந்த டூர் போய்ட்டு வந்த டைம்ல வாங்குனது அப்புறமா வாங்கவே இல்ல
ம்
அன்னால
நா அந்த பி பி கிரீமு நா வந்து அந் இதே இவுளோ இந்த மூணு ப்ராடக்ட்னா அப்புறோ எனக்கு வந்து லிப்ஸ்டிக் வந்து லிப்ஸ்டிக் ரொம்ப யூஸ் பண்ண மாதிரி லிப்பாம் வந்து டாட்டன் கீ லா இதுக்கு முன்னாடி இவங்க லவ் பண்ணும்போது எனக்கு அதெல்லாம் வாங்கி தருவாங்க நான் பாத்து இதுஇது அனுப் பென்னிப்புடுவேன் அவங்க வாங்கித்தருவாங்க சீரம் அப்பெல்லா வாங்குவேன் எனக்கு ஃபேஸ் உடனே செட்டாகாதா ஒர்நாள் போலயா இப்ப என்னாச்சு நானூருபா ஐநூர்வா குடுத்து வாங்கி தருவாங்க ஆர்ட்ரு போட்டு அப்பறம் என் தம்பி எடுத்து யூஸ் பண்ணிருவான் செரி அப்ப எல்லாமே அவன் வந்து அப்டி யூஸ் பண்றது எனக்கு டாட்டன் கீழ ஒரு செரி ஃபிளேவர்ல ஒரு லிப்பாம் ஒன்னு சூப்பரா இருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ரேட் சம்திங் வரும் அது போட்டாலே லிப் போட்டபோலதா இருக்கு அந்த டேஸ்ட்டு அழகா இருக்கு
நா மன்த்லி என்னா இதா இப்ப இங்க கடையிலயே கெடைக்கும் மது கோ ஒரு விதரம் வரைக்குள்ள ஒரு சின்னதா லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கு லிப்பாமுட்டு அதுவே நல்லா கலரா இருக்குபாதுக்கோ அது போட்டாலே சோ நா அது யூஸ் பண்ணுவே
நா லிப்ஸ்டிக் வந்து லாக்மீல ஒரு லிப்ஸ் ஸ்டிக் வாங்கி வச்சிர்ந்தேன் அது ரொம்போ ஒரு வர்ஷோ ஆகுது அது எனக்கு ரொம்ப நாள் ஒரு த்ரீ இயர்ஸ்பிய ஃபோல் கிட்ட வாரண்டி பீரியட் உண்டு சோ அதுனால அத வந்து லைட்டு லிப்பாம் போட்டுட்டு அத மேல போட்டுப்பே லிப்ஸ்டிக்
நா நா அதே போட்றதில்ல நா ஆனா லிப்கிளாஸ் வச்சிர் கே அந்த இருவதுருவாய் குள்ளதையு வச்சுட்டு அந்த லிப் கிளாஸ் வந்துட்டு ஒரு சவன்ட்டிஃபை ருபீஸ்லதா வரு சோ அந்த லுப்கிளாஸயு போட்ருங்க அப்டியே கவர்ராயிரு சூப்பராயிரு
ம் நா அதுனால இத லிப்ஸ்டிக் வச்சு லைட் லிப்ஸ்டிக் போடனக்கா இருக்கு
இவ்ளதா மத்தபடி மத்த படி என்ன கிரேம் இல்லாம நம்ம வீட்ல வந்துட்டு நா என்ன பண்ணுவேணா நறைய எதாவ்து எதாவ்து ப்ராடக்ட்ஸ் போட்டுட்டே இருப்பே ஃபேஸ்ல
நா வந்து இங்க எப்டி போடுவேன்னா இப்ப நா என்ன திடீனு போட்ருக்கேன்னா உளுந்து போட்ருக்கே உளுந்து எங்க வீட் வீட்ல மாவரைப்பாங்கல்ல அப்போ நம்ம தனியா மிக்சில போடும் போது இந்த மாரி க்ரீம் கணக்கா வராது அதுல மே அந்த கிரைண்டர்ல போடும் போது இப்ப எனக்கு தனியே எ மாமியார் எல்லா தனியா ஒரு ஸ் கொஞ்சோ எடுத்து வச்ருவாங்க நா போடுன்டு செலநாளு கடலமா அரிசி கட்லமாவு போட மாட்டே அரிசி மாவூ அந்த கணேஷ் அரிசி மாவுன்னு ஒன்னு உண்டு அது நல்லாருக்கூ அதுவு தயிரு தயிருந்தா நா ஏ ஃபேஸ்க்கு தயிர் தா செட் ஆகு தயிரு அந்த இது போடுவே இப்போ அந்த அ உளுந்து அரச்சாங்க அது நா நாங்க அத எடுத்து போடுன்ட்டு அத எடுத்து போட்டுட்டு கழுத் கழுத்துக்கு வந்து போட மாட்டே அது ஏன்னா கழுவதுக்கு ரொம்ப இதா கஷ்டமா இருக்கூ ஒட்டி புடிச்சிட்ருக்கூ கழுத்துக்கு தயிர் மட்டு போட்டு கொங்ச காய விடுவே
நா தயிர் எடுத்து தயிர் முன்னாடி எல்லா போட்டுதான் இருந்தேன் தயிர் போட்டா எனக்கு மூஞ்சி ஒரு மாரி ஆயிலியா ஒரு மாரி ஆயிரு எனக்கு பாக்கறதுக்கே ஒரு மாரி இருக்கு
எனக்கு தயிர் வந்து கொஞ்சோ குளோ கொடுக்கு பேஸ்க்கு அதனால எனக்கு மத்தபடி இப்போ பாடிக்கு சோப் வந்து டவ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து டாக்டர் ரெக்க மென்டர் எதோ ஒரு சோப்பு ம் ஹலோ